டஸ்டன்
ஆ கேக்குதா சிஸ்டர் இப்போ
ஆ இப்ப கேக்குது நல்லா ஆ சொல் நீங்க சொல்லுங்க எஸ் பண்ணனிங்க சாப்பிட்டீங்களா ம் ச உம் ஆ சாப்புட்டோ சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க
இன்னிக்கு கறிக்குளம் பரிசம் அதா அவ்ளோதா நீங்க
நாங்க வந்து பிரியாணி செஞ்சோ
ஓகே கெண்டு ம் காலியே ஸ்பெஷலா
ஆமா இனக்கி கியா ஆ டீல்லா வந்து இன்னும் போடல பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கா அம்மா இருக்காங்க நம்ம பிரியாணி செஞ்சனால அம்மா டீ போட்ருவாங்க
அ சேரி சேரி சேரி நா ஒரு ஆளு ஒரு வேல பக்கம் பார் அடுத்து நீ ஒராள் பாத்துட்டு வாங்க ம் எங்க அம்மாவு இருக்கும்போ அப்டி தா இப்ப நா தனியா இருக்குறது அம் அம்மா இருக்கமோ அவங்களே எனக்கு அந்த மாரி நா டீ போட்டு குடுத்துடுவ அம்மா வந்து சமச்சு தந்துருவாங்க
ஆ எ நானு அப்புடிதா இன்னிக்கு சமச்சனாலு அம்மாவுக் போடுவாங் ப்பா மத்தபடி வந்து இன்னிக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு லன்ச்சுக்கு குடுக்கல ஹஸ்பண்ட் என்ன பண்ட்டாங்கன்னா வெய் யில வந்து ஒரு ஆபிஸ்ல மீட்டிங் இருக் கு அங்க லன்ச்சு புரொவைட் பண்ணிருவாங்க அதனால வந்துட்டு வேணான் சொல் டாங்க அதனால வந்துட்டு இன்னிக்கு லேட்டா சமச்சனால வீட்ல நா சமச்சுட்ட அம்மாக்கு இன்னிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் செய்ற நா அம்மா காலையிலயே எல்லா வேலையும் குளுச்சுருவாங்க ஆமா
ஆமா கெட்டி குடுக்கணுனா நம்ம காலைலயே எல்லா வேலையும் முடுச்சாதானே கரெக்டா இருக் கு நா எனக்கிங்க எல்லாருக்கு குடுக்கணுங்குறனால பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கு சாப்பாடு குடுக்கணுனால காலையிலயே அது அந்த வேல அப்டியே
ஆ
நாங்க வந்துட்டு இன்னிக்கு எங்களுக்கு கட்டி குடுக்குற வேலை இல்ல
அதனால ம் ம் ரெண்டு நாள் நாளைக்கு ரெண் நாள் கொஞ்சோ ஃப்ரீயா இருப்பீங்க இன்னும்
ஆஆ நாளைக்கு எங்களுக்கு ஏங் ஹஸ்பண்டக்கு ஆஃபிஸ் இருக்கும் சண்டே ஒரு நாளாதா சண்டேயுமே வந்துட்டு ப்படின்னா இப்ப எதயோ ஒன்னு இந்த வீக் வீக்டேஸ்ல வந்து செஞ்சு கொடுக்கா சண்டேல ஸ்பெஷலா கேப்பாங்க அத ரெடி பண்றது சண்டேல தா நெறய வேல வேல இருக்கு எங்களுக்கு
ஆமா ஒரு நாள் லீவ் விட்டு நல்ல அந்த டைம்ல தானே ஏதாச்சு சாப்பிட முடியு டிஃரெண்ட் ம் அப்ப நீ வெளிய எல்லா போவீங்ளா வெளியெல்லா போய் சாப்டுவேங்ளா
ஆ வெளிய போவோ
உம் உங்க ஊர் ஸ்பெஷல் என்னது
எங்க ஊரு ஸ்பெஷல் வந்து பரோட்டா சால்னா ஸ்பெஷலு ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பூரி சொல்வாங்க ஆரஞ்ச் கலர்ல இருக்கு பூடி ஆ ஆமா அது வந்து டீ கட ஸ்நாக்ஸ்
அது எப்டி பண்ணுவாங்க அ
அது வந்து எப்டி பண்ணுவாங்கன்னு கரெக்டா தெர்ல அதுல வந்து மேல சுகர் சிரப் ஊத்துவாங்க அது மைதா மாவுளதா பண்ணுவாங்கு நெனக்குறே
ஓ எது ப்ரோ முட்ட மாரி இரு க்குமே அதுல வந்து சுகர் சிரப் ஊத்தி அந்த மாதிரியா
ஆமா அந்த மைதா மாவுல வந்து அத வந்து வந்து பொறிச்சு எடுப்பாங்க
பொறிச்செடுத்துட்டு
ஆ ஆ லேயர் லேயராா இருக்கு அது மேல வந்துட்டு அப்டி சுகர் சிரப் தியா அது பூரின் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து கேக்குன் சொல்லுவாங்க டீ கடை கேக்
என்ன
அப்டியா
ஆமா அந்த மாரி புரோட் டா அந்த மாரி இதுல இதாக்கிட்டு அத பொறிச்செடுத்து சுகர் சிரப்லா ஊ த்தறது வந்து பக்கா அது
அப்டியா எங்க ஊர்ல வந்து பூரி பூடி அப்டின் சொல்லுவாங்க இன்னொன்னு கேக்குன் சொல்லுவாங்க அப்பறம் வந்துட்டு அதெல்லாம் ஃபேமஸ்
குன் சொல்லுவாங்களா
இது பேரு இல்ல இது பேரு பூடின் சொல்லிரு
ஆ ஓகே கேக்கு வந்து டீ கட அந்த டீக்கு உள்ள கேக் அந்த மாரி சொல்றீங்களா அந்த ரவுண்ட் ஷேப்ல வரும்லா
ஆமா ஆமா ஆமா ரவுண்ட் ஷேப்ல ஆ அது நல்லா இருக்கும் எங்க ஊர்ல எப்டின்னா ஊ ஊர்ல இருந்து ரொட்டி வாங்கி பார்சல் எடுத்துட்டு போவாங்க வெளியூர்லலாம் மலேசியாலாம் போறாங்கனா ரெண்டு மணி நேரம் தான ரொட் டினா பரா பரோட்டாதான் பரோட்டாவா ரொட்டி ன் தா சொல்லுவாங்க ஆமா ஆமா ரொட்டி சாள்னா அப்டிம்பாங்க
ஆமா நாங்க இந்த ரொட்டிங்கிறது சப்பாத்தியதான் அந்த மாரி ரொட்டி
ஆ சப்பாத்தியையும் இந்த பக்கலா கோதும ரொட் டி அப்டிம்பாக
அப்படி ஓ
ஆ கோதும ரொட்டி மைதா ரொட் ம் அப்டிமாங்க சப்பாத் திய அந்த மாரி ஆ ரொ ட்டிய வந்து என்ன பண்ணுவாங்க பார்சல் எடுத்துட்டு போவாங்க ஊர்ல இருந்து மலேசியால ம் சூப் பரா இருக்கும் எங்க ஊரு பராட்டா மாரி எங்க பரட்டா சால்னா மாரி எந்த ஊர்ல இது வரைக்கு நா சாப்டதே கெடையாது
அ ஹா அது கேக்கமுலே அது சாப் புன்னும் போலரு க்கு அந்த மாரி அ ப்ரோட்டா சால்னா ரொ ம்ப புடி
அப்புடியா
ஆமா எங்க ஊர்லந்து நானு வந்து வாங்க பார்சல் புரோட்டா மட்டு பார்சல் வாங்கிட்டு வருவோ ஏனா நாங்க இங்க இருக்குறது வந்து பரோட்டா அவ்ளவாத்து நம் ஊர் புரோட்டா மாரி போட மாட்டாங்க ஆமா அப்ப ஊர்லந்து அந்த மாரி கொண்டு வர்றது கொண்டு வந்துதா நாங்க அப்றே ஃபிஷ்ல வச்சு அந்த மாரிதா எடுக்கிறதுக்கு நல்லாருக்கு
ஆமா நாங்களுமே என்ன பண்ணுவோ ஊர்லருந்து பரோட்டா வந்து எங்க அம்மா வ வந்தாங்கனா வாங்கிட்டு வர சொல்லிருவோ பராட் டா வாங்கிட்டுவாங்க ஸ்நாக்ஸ் வந்து சோ நாங்க சொல்லி கேக்கவே மாட்டா அவுங்களே வாங்கி
ம் முன்னாடிலா எங்க வீட்ல வந்து எப் டின்னா அது வந்து நாங்க வீட்லயே எல்லாரு செய்வாங்க எங்க வீட்ல எல்லாரு பாய்ஸு சமப் பாங்க நல்லாவே
பிடியா ஆ
ப அவுங்க எல்லாருமே வந்து எப்டி சேந்து எல்லாரு இருந்தாங்கன்னா அந்த டைம்ல அவுங்கதா மாவெல்லா பெசஞ்சு அந்த புரோட்டா போட்ற சூப்பராருக்கு அப்ப அந்த சுட சுட சாப்புட்றது அவ்ளொ டேஸ்டா இருக்கு அது ஆ அ
பா எங்க பெரியப்பா எல்லாருமே பரோட்டா மாஸ்டர்
அப் அப்புடியா சூப்பரா இருக்கு ஆமா மலேஷியாலே ரொம்ப நல்லாருக் குன் சொல்லுவா
ஆமா ஆமா மலேசியாக்காரவங்க தான் அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக் வந்தாங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க இந்த மாரி பரோட் டா செஞ்சு சால்னா செஞ்சு எல்லா ரும் ஒரே ம் உட்கார்ந்து ஒரே த்தாம ஒத்துமையா உக்காந்து சாப் ப்பறது அது ஒரு
அ அது போல ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது அந்த மா ரி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிற மாரி ரொம்ப நல்லா இருக் கூம் நீங்க போயிருக் கிங்ளா மலேசியாக்
மலேசியாக்கு நான் போனதில்ல நீங்க போயிருக்கீங்களா
இல்ல நான் போனதில்ல நான் போனதுன்னா ஊட்டி கொடைக்கானல்
ஆமா இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எதுவுமே போனதே இல்ல ஆமா நாங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போயிருக்கோம் கேரளா போணும்னு ரொம்ப நாள் ஆ
ஆ நாங்க கேரள தான் அதனால கேரளாவே ஃபுல்லாவே அந்த மாரி சுத்தி பாக்குறது ஆமா ம்
ச அங்க உள்ள இடங்கள் எல்லாம் நல்லா அந்த கிரீனிஷா இருக்கறதெல்லாம் பாக்கணும்
சேன் நீங்களும் கேரளாவா தான் இருக்குன்னு சொல்லுது நான் கேட்
ஆ அது வந்து எங்க எங்க ஊர்ல இருந்து பக்கோம் மதுரை போயிட்டு மதுரையில இருந்து எங்க ஊருக்கு போயிடலாம் இப்போ நாங்க வந்துட் து சென்னைனால சென்னை இருந்து தூரம்ல நான் இங்கே போற து இப்ப வந்துட்டு எங்க ஊர்ல இந்த பக்கம் நாங் க வந்துட்டு அந்த மாரி நான் சொன்னேன் உங்களுக் கு ம் ஆ கேரளா வந்து போணுன்னு ஆச அங்க அங்க நல்லா இருக்கு கேரளா ஃபுட்டு அதுல மூணார் கூட நா போயிருக்கே ஆனா
நா நானு போயிருக்கே மூணார் போயிருக்கே ம்
ஆ
அந்த மாரி ஒரு இங்க உள்ள எடத்துல மட்டும் கொஞ்ச போயிருக்க அத தாண்டி வேற எங்கயு போயிரல சென்னைல இருக்கறனால சென்னை பாத்துருக்குது மத்த மாரி பேங்களூர் அந்த மாரி எ துவு போறதில்ல நா கொ ஊட்டி கொடைக்கானலு மூணாறு அந்த மாரி பிளேஸ்தா மூணு பிளேஸ்தா நா ரிப்பீட் டடா நெறைய வாட்டி போயிரு
அப்பிடியா ம் ம் நானுமே வந்துட்டு சின்னப் பிள்ளைைல வந்துட்டு போயிருக்கே ஊட் கொ ஊட்டி கொடைக்கானல் ஆ இது க் கொடைக்கானல் போயிருக்கேன் ஊட்டி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹனிமூன் போனோ மேரேஜ்கப்றோ அதுக்கப்புறோ வந்துட்டு சின்னப்பிள்ளைல இங்க அப்பறோ குற்றாலம் போயிருக்கோ ஆ ஒக்கேனக்கல் போயிரு க்கோ சின்ன பிள்ளைல ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து எப்பிடின்னா ஆ ம் ஃபே ஃபேமிலி வந்து எப்டினா டூர் ஃபேமிலினே எங்க ஃபேமிலிக்கு ஒரு பேரு
ந நல்லா இது நீங்க எல்லா வருஷமு போவீங்கல்ல அதனால அந்த மா
ஆமா எ வர்ஷோ வர்ஷோ என்ன பண்ணுவாங் ஆனா டூர் கூட்டிட்டு போயிருவாங்க. ஏன்னா அப் அது அப்பெல்லா நம்மளுக்கு வந்து ஃபோன் கெடையாதுல்ல நம்ம அ பட்டன் ஃபோனுதா நம்ம வந்து எந்த எடத்தையுமே ஆமா
ம் ரொம்ப எல்லாரு கூடயு ரொம்ப பேச மு
ஆமா ஆமா இப்ப ஃபோன் வந்துட்டனால யாருமே மொக குடுத்து கூட பேச மாட்டிக்கிறாங்க ஃபோன்லயே வந்துட்டு எல்லாமே ஹாப்பினஸ் ஃபோன்லேயே போயிருது அவு
போயிருது ம் இ ப்ப எல்லாரு சேந்து இருந்தாலுமே கொஞ்ச நேர பேசிட்டு அடுத்த நிமிஷொ எல்லாருக்கு ஃபோன் ஆட்டோமெட்டிக்கா கைல எடு
ஆமா எதாவ்து ஃபோன்ல
றோ நம்மளுக்கே அந்த மாரிதா வரு து ஃபோன் இல்லாம இருக்க முடியா
இருக்க முடியாது ஆ ஆனா வந்துட்டு ஃபோன் இல்லாத காலத்துல யோசுச்சு பாருங்களே எவ் ளோ வந்து நந்த அந்த வந்து ஒரு சொந்தொ பந்தொ அப்டியே ஒரு ஒரு ஒரு மேரே ஜு ஒரு வீட்ல எப்டினா வந்து ட்டு ஒரு ஒரு கலகலப்பு ஒரு பத்து நாளாவ்து அந்த கல்யாண வீடுனா கல்யாண வீடு அவ்ளோ ஜாலியா
ஏ எங்க வீட்லெல்லா முன்னால்லா ஒரு கல் யாண வீடுனா நாங்க ஒன் வீக் எல்லாருமே ஒரே வீ ட்ல தா அந்த மாரிதா போயிட்ருந்துச்சு இப்போ ஒரு கல்யாண நடக்குதுனா ஐயோ டூ டேஸ் அங்க போயிட்டு வர்றதுக்குள்ளாலியு ரொம்ப இ தாவுற மாரி இருக்கு ஏனா யாருமே யாரைமே பேச மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அவுங்கவுங்கொ இதுல போயிட்ரு க்குறனால நம்ளால அந்த ஒரு மிங் கிள் ஆவ் முடிய மாட் டெங்கிது அப்பிடி இல்ல சொந்தங் களும் இதாயி
ஆமா நம்ம வந்துட்டு இப்பல்லா வந்துட்டு அதிகப்படியா வந்து ஃபோன் பாக்கறனால அந்த அந்த எ எடங்கள் எல்லா நம்ம ம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கு வந்து நம்ம கூட்டிட்டு போய் காட்டுறும்னு நம்ம அம்மா நம்ம அம்மா அப்பாலா எப்டின்னா நம்மள அந்த எடத்துக்கு போய் நம்ம கூட்டி கொன்டேய் காமிச்சாதா அந்த எடத் த்த நம்ம பா ஆனா இப்ப கடையாது ஃபோன்லயே எல்லாமே பாத்துடுறாங்க உ இந்த எட அப்டி தா இருக்கு இருக்கு இந்த எடோ அப்டிதா இருக் போ அப்டிங்கிற மாதிரி
ஒரு எடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த எடத்துல என்ன இது இருக் கு எல்லாமே நம்ம பா தெரிஞ்சுக்கிட்டு தானே போறோ ஆமா முன்னாடிலா அப் அப்டி போமாட் டோமே அங்க போனதுக்குப்புறோ அத வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பா க்றது அது ஒரு தனி ஃபீலா இருக்கு உ
உ
வேற என்னச்ச ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் ஓகே பாய்